ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்க பேசியே ரொம்ப நாாளாச்சு
ஆமாப்பா ரொம்ப என்னமோ இப்ப ஃபோனெல்லா இப்போ எல்லாரையு ரொம்ப எல்லாரையு மிஸ் பண்ற மாரியே இருக்கு எல்லாரு யார்ட்டையு எல்லார்க்கிட்டயுமே பேசற்து கம்மியாய்டுச்சோ அப்டின்தா தோணுது எல்லார்க்கிட்டயு நம் நல்லா பேசுவோ டைம் இருக்கு இப்ப டைமே இருக்க மாட்டேங்கிது எல்லாருமே அததா சொல்றாங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோமோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமோ அப்டிங்கிற மாரி பேசுறாங்க
நீங்க வேற எந்த காலத்துல இருக்கீங்கன்னே தெரியமாட்டேங்கிதே ஏன்னா இப்போ இருக்குறவங்க எல்லா ரு ஃபோனு இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா இத வச்சுதா நம்ம தமிழ்நாட்டோட ஆட்சியவே மாத்தி உட்ருக்காங்க
ஆமா அது என்னமோ பெரிய விஷயொல்ல எவ்ளோ பெரிய இதுல்ல ச எல்லா அது அந்த ஃபோன் ஒரு சின்ன ஃபோனு இதுலயே எப்ளோ எவ்ளோ ஒரு சேஞ்சஸ் வந்துருக்கு பாருங்களே பாக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு இது வந்து நல்லதா கெட்டதா பாக்குறப்போ ஒரு பக் கொ நல்லது மாரி தெரியுது ரொம்ப நல்லது தா அப்டின்றது ஆனா ஒரு பக்கம் பாம்போது ரொம்பொ கெடுதல இதுலயே நம்மோ மூழகிட்ரோமோ அப்டின்ற மாரி இருக்கு
ஆமா உண்மதா ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெற்றிங்குறது ஜென்செட் பீப்புள்ஸாலதா நடந்துருக்கு சோசியல் மீடியால நறைய வீடியோஸ் து ஷாட்ஸு ரீல்ஸு எல்லாம் போட்டுதா மக்களோட மன ச மாத்திருக்காங்க அதாவ்து ஏஜிடு பர்சன்ஸோட மனச கூட மாத்தி திருக்காங்கன் சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு ஏஜிட் பர்சன்ஸா இருந்தாலு ஒ அந்த வீடியோ ரீல்ஸ் இதெல்லா பாக்குற அளவுக்கு ஆயிட்டாங்க இல்லையா அப்ப இது இந்த டெக்னாலஜி குடுத்த ஒரு வெற்றின் தா சொல்லணு
ஆஹ இல்லப்பா நம்ம நம்ம முன்னாடியல்லா பேசுவாங்க உங்க கருத்து என்னன்னு கேப்பாங்க நம்ம இப்ப நாலு பேர் நம்ம வெளியில பாக்குறோனா நீங் இப்ப பேசுவோ இல்லையா இல்லப்பா அவுங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கப்பா இப்பிடி பண்ணியிருந்திருக்கலா அந்த எதாவது நம்ம எடுத்து சொல்லுவோல்ல இந்த இந்த இந்த நல்லதெல்லா பண்ணியிருக்காங்க இந்த இல்லைப்பா இந்த டைமுல வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க மக்கள அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லா பேசுவோல கருத்து கணிப்பு மேரி நம்ம நம்ளுக்கு தெரிஞ்சதே எனக்கு தெரிஞ்சது நா சொல்லுவே உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுவீங்க எல்ல வேற யாராவது வந்தா இன்னொருத்தர் எதாவது பேசுவாங்க சே நம்ம பேச்சில் வந்து அந்த இது இருந்தது இப்போ என்னடானாக்கா ஃபோனுன்னு வச்சுட்டு ஃபோன்லே தா எல்லாரு பேசிடுறாங்களேன்னு அது வந்து அவங்க பேசுறது உண்மையா த்துத இதுல பொய்யா அப்டிங்கறது யோ யோசிக்க தோணுது இப்போ எக்ஸாம்பிள் இந்த இதுவே இந்த இதுவே பாக்கறப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காருக்கு
ஆமா அது உண்ம தா ஏனா இப்போ அந்த அளவுக்கு எல்லாரும் மூழ்கி போயிட்டாங்க பின்ன எது உண்மன்றது ஒரு ஏஜ்டு பர்சன்ஸுக்கு நறைய பேருக்கு தெரியாது அவங்க வர வீடியோஸ் எதுவாக இருந்தாலு எல்லா உண்மென்னு கூட நெனைப்பாங்க அதனால எதுவுமே நம்பருக்கு இந்த காலகட்டத்துல ஆனா இப்ப இந்த ஃபோன் இதெல்லா பாத்தீங்கன்னா வெறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல சின்ன மிடில் ஏஜ்ல இருக்கவங்க மட்டு தா யூஸ் பண்ற ஒரு ஐட்டம்ன்றது இல்லாம நல்ல ஏஜ்டு அறுபது எழுபது வயசு இருக்கவங்க கூட மொபைல் அசால்டா யூஸ் பண் பண்றாங்க அவங்களுமே சென்சட் பீப்புள்ஸா மாறிட்டு தா இருக் இருக்காங்க சொன்ன அத நம்ப மாட்டாங்க
நா எங்க பாத்த என்ன என்னேரமு அவுங்கதா வெச்சிருக்காங்களே வெச்சுக்கிட்டு மின்னலா எங்கிட்ட பேசு எங்கிட்ட பேசே எங்கிட்ட என்ன வந்தா கூட பேச மாட்டேங்கிற வேலேலருந்து வந்துருக்க உட்காந்துருக்கனே இன்னப்பா சாப்ட்டியா என்ன பண்ண எங்க போனன்னு ஏதா கேட்டியா அப்டியே வர்ர பாட்டு போற அப்டின்னு எங்கிட்ட சண்ட போடுவாங்க இப்போ அந்த ஃபோனு ஸ்மார்ட் ஃபோனு வாங்கி குடுத்தாலு குடுத்த எனக்கு வாங்கி குடுன்னு ஒரு அடம் பிடிச்சி வாங்குனாரு எனக்கு வேணு எனக்கு இந்த ஃபோன்ல்லா வேண்டா எல்லாரு நீ என்ன இ-இ-இந்த பட்டன் ஃபோனே வெச்சுட்றுக்கீயே அவுங்க பேர பைய கூட அத கேக்கறானா கிண்டல் பண்றானா என்ன சொல்றது பட்டன் ஃபோன் வெச்சுட்றுக்கீயே நீயல்லா என்ன தாத்தா இதெல்லா வேஸ்ட்டு தாத்தா நீ என்ன அப்டின்னு சொல்லி கேக் சொல்லிட்டானா அது அவருக்கு வந்து ரொம்ப அவமானமா போயிடுச்சா அதனால அந்த ஃபோன வாங்கி தாத்தா பேர ஜென்ரேஷன்ன பாருங்க அவ வந்து எங்கிட்டலா ஏ பேர எனக்கு சொல்லித்குடுத்துருவா நீ என்ன எனக்கு நீங்க வாங்கி மட்டும் குடு அப்டிங்கிறாருப்பா வாங்க வாங்கிக்கிட்டாருப்பா உட்காந்து ரெண்டு பேரு உட்காந்துகிட்டு அந்த அந்த வேலையதா பாக் எப் என்ன பண்ணலா எங் எதெல்லா எடுக்கணு என் சின்ன பைய எடுத்து சொல்லி் குடுக்குறாப்பா அவுருக்கு
ஆமா இப்ப இருக்க கொழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கிறாங்க அந்த எந்த விஷயம்னா நம்ம படிச்ச மாதிரியான ஸ்டோரிஸு இதெல்லா அவுங்க மைண்டுக்குள்ள ஏறது இப்போ ட்ரெண்ட்டான விஷயங்கள் ரீல்ஸு அப்புடிதா போன யூஸ் பண்ணணு இப்டித் த ஃலாப் ப்ப ஹேண்டில் பண்ணனு இந்த மாரியான செட்டிங்ஸ் எல்லா இருக்கும் இதெல்லா வந்து லாக்கிங் செட்டிங்ஸு இத எப்புடி எடுக் க்கனு ஒருத்தங்களோட பாஸ்வேர்ட நம்ம எப்டி நோட் பண்ணி வச்சுக்கணு அந்த நம்பர்ல நீங்க பேட்டன் போட்டீங்கன்னா கூட லாக் பேட்டன் ஒரு டைம் வாச் பண்ணாங்கன்னா போதும் அது அப்டியே மைண்ட்ல படமா வரைஞ்சு வச்சுக்குவாங்க ஆனா இதுவே புக்ல வந்துட்டு மேக்ஸ்ல இருக்குற ஒரு நம்பர் வேணாலு கேட்டு பாரு அதெல்லா அவுங்களுக்கு தெரியாது எப்புடி இருக்குன்னே தெரியாது ஒரு எல் கேஜி படிக்கிற பையன்தா ஏ பையே அவன் பாத்தீங்கன்னா நம்பர் சஃபுல் பண்ணி சொன்னம்னா அவன் எழு ட மாட்டா அதுவு அந்த நம்பர் எப்டி வருனு கேப்பான் ஆனா என்னோட போன் பேட்டர்ன் அவனுக்கு தெரியு
சிரிபா இருக்கு அஹ் அப்டிதா பா இருக்கு ஏ எங் எ பைய எப்டி தெர்மா இந்த பேட்டர்ன் போட்டா தா கண்டுபுடிச்சிறாங்கன் சொல்லி து ஐவ் ஹை மாருகுது வச்சிருக்கே ஹை மார்க் வச்சிருக்கே அது ஒன்னு நெக்ஸ்ட்டு வந்து ஃபிங்கபிரி இது கை ரேக வச்சிருக்கே கைரேக என்ன பண்ணுவா என்ன நல்லா படுத்து தூங்கிட்டே இருப்பே தூங்கிட்டே இருக்கும் போது இந்தம்னா அம்மா அம்மானுவா என்ன என்னப்பா சொல்லுப் பானா கொஞ்சோ பாற என்ன பாற அப்டினு நம்ம கண்ண இப்டி தொறக்கவு பாருங்க டக்குனு அந்த ஃபோன வச்சு ஒரு அந்த ஓபன் பண்ணிடுவராமா‌ லாக்க நா வந்து என்ன பண்டோ‌ உஷாரன் கண்ண தொறக்காமலே சொல்லுங்க என் என்ன விஷயோ சொல்லுங்க பரவால நீங்க நா கேட்டுக்குற நா பதில் சொல்ற அப்டினு சொன்னு வச்சுப்போமே சரி ஓ நீ இப்டி வரியா அப்டின்ட்டு என்ன பண்ணுவா நல்லா தூங்கிட்டுருப்போ பாரு தனியா எ என் கை மட்டு தனியா மூவாகு அசையு நம்ம அசைக்கவே இல்ல எனக்கு வந்து அந்த இது தெரியு அந்த சென்ஸ் தெரியிது நா நம்ம கை அசைக் கவே இல்ல ஆனா ஏன் நம்ம கை அசையிது அப்டின்ட்டு கண்ண தொறந்து பாத்தா எ என்னுடைய கட்ட வெரல எடுத்து ஃபோன்ல வச்சிகிட்டுருக்காம் ப்பா எவ்ளோ ஒரு இதுப் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷோ அந்தது ஆமாமா அத அத அப்டியே ஒரு நிமிஷ இருடா அப்டியே டக்குனு அப்டி வச்சி எப்டி எடுத்துறது அப்பா பசங்க எவ்வளோ ஒரு இதுவா அது யோசிக்கிறாங்க தெரியுமா அந்த இது கண்ணு எடு அத நீ கண்ணு எடுக்குறியா இல்ல கை ரேக எதுவா நீ போய் தூங்குமா அப்டின் தூங்க வெப்பானுங்க தூங்க வெக்கிறானுங்கன்னும் போது எனக்கு ஒரு இதுவாருக்கு
ஆமா நம்ளுக்கு தூக்கம் கெடைச்சா போதுன் தோணு அந்த டைம்லன் பாத்து அவங்க அவங்க வேலை காம்ச்சிட்டு பேய்டுவாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா இப்ப இருக்குற கிராண்ட் பேரண்ட்ஸ கூட நீங்க பாத்துக்கோங்களே அவங் க்லே வந்து கொழந்தைங்க கூட ஒக்காந்து வெளையாட் டுறது இல்ல கொழந்தைங் கூ சின்னதா ஏதாச்சு டாய்ஸே இருக்கு நம்ம வீட்ல அத ஒரு மூட் யாவே போட்டு வச்சிருப்போ காரோ பைக்கோ இல்லின்னா அந்த பில்டிங் ப்ளாக்ஸ் துன் சொல்லி அதுவ இதுன் சொல்லி எல்லா வெச்சிருப்போ‌ அதெல்லா எப்டி ஒண்ணு சின்னதா சொல்லி கொடுக்கலா எப்டி எப்டி எந்தெந்த மாதிரியான உருவங்கள் நம்ம அத வெச்சி து கிரியேட் பண்லா அப்டின்ற ஒரு இதெல்லா அவங்க சொல்லி் கொடுக்க மாட்டாங்க இதே பழைய காலத்துல இருக்குற தாத்தா பாட்டிக்குலா பாத்தீங்கன்னா அந்த மாரிதா ஏதாச்சு உக்காந்து வெளையாடுற வெளையாட்டு சொல்லி் கொடுப்பாங்க இல்லன்னா மண்ணு வச்சோ இல்லன்னா இந்த களி மண்ணு வச்சோ சொல்லி் கொடுப்பாங்க அஹ்
க வச்சி கூட்டு போவாரு நடக்க வச்சி எவ்ளோ தூரோ‌ கூட்டு போறோமோ கூட்டு போவாரு நடந்தே அப்டியே போறது அப்டியே நடந்தே போய்ட்டு பார்க்குன்னன போயி்ட்டு பார்க் வெளாடிட்டு வருவாங்க நடந்தே போயி்ட்டு நடந்தே வருவாங்க பையனு வந்து வெளாடி முடிச்சிட்டு வந்தது டயர்டாருக்கு கைய கால கலுவுனானா சாப்ட்டானா சாப்ட்ட ஒடனே படுத்துருவா இப்போ என்னடானாக்கா ரெண்டு பேருமே போறற்தில்ல பார்க்குன்றதுந்து மறந்தாச்சி ஃபோன் எடுத்து வெச்சிக்கிட்டு தாத்தா இந்த இதுல இப்டி போனின்ன வச்சுக்கயே இதுல இங்க ஒரு கேம் இருக்கு செம்மையா இருக்கு தாத்தா இந்த கேம் எடுத்தோனா தாத்தா இப்டி வெளையாடனுன்ன அவரையே அவன் பிரெய்ன் வாஷ் பண்றா இவரா இப்ப என்ன பண்றாரு இவரு என்ன பண்றாரு ஓ நீ நீ ஒனக்கு தாத்தா நானு அப்டின் சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா அந்த பொம்மைகள்லா எடுத்து வச்சிட்டு எங்க நீ அந்த இது கா பண்ணி காட்டு பாக்கலா நா அதுக்குள்ள தாத்தா போய் ஒரு ஃபோன்ல ஒரு இது பாத்துட்டு வந்துடுற அப்டின்னு இவங்க அப்டி ஃபோன் எடுத்து வச்சிட்டு இப்டி ஒக்காந்துக்கறாங்க
இந்த கொழந்தைங்கள வச்சிட்டு
அதா நா கொழந்தைங்கள மேக்கறதா இல்ல பெரியவங்கள மேக்கறதா தெரில அப்பா என்னப்பா பண்றீங்க அவன பாருங்கண்ணா மா அவனுக்கு ஒரு நா ஒரு இது டாஸ்க் குடுத்துருக்கே அவ‌ அத முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நா ஒரு ஃபோன்ல ஒரு இது பாத்துட் ட்ருக்கே ஒரு நியூஸ் பாத்துகுட்ருக்கே கொஞ்ச நேரோ இரு நீ அவன என்ன பண்ற நீ பாரு அப்டினு நம்ம தலைல நம்ம அந்த பக்கோ போயிட கூடாது நம்ம அதுக்கு பலியாடா ஒக்காந்துருப்போ‌ அதுல
ஆமா இப்போலா பாத்தீங்கன்னா நெறைய இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கவங்களோடது செட்டப்பே பாத்தீங்கன்னா டோட்டலா மாறி இருக்குந்தா சொல்லு ஏன்னா இப்போ சின்ன வயசுல நாம்ம பாக்கும் போது ஒரு கொழந்த இருக்கா வீட்டுல ஒவ்வொருத்தங்க கைக்கு மாறிக்கிட்டே இருக்கு‌அப் ப்படியே அந்த ஒரு நாளே ஓடி போயிடு வெளாட வெக்கிறதாந்தாலு சரி இல்ல கொஞ்சோ ஏஜ் ஆனது க்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நேரோ ஒவ்வொருத்தங்க பாத்துக்குவாங்க லேடிஸ் புள்ளா அந்த வீட்டு வேலைய பாத்துகிட்டாலு வீட்டுல இருக்க அந்த வயசானவங்க கொழந்தைங்கள பாத் கத்துக்குவாங்க அது அப்டியே ஒரு நல்ல மூமெண்டா இருக்கும் ஆனா இப்ப யாருமே பாத்துக்குறதுக்கு ரெடியா இல்ல எல்லார் கொஞ்ச நேரோ போன் போட்டு குடும்மா உக்காந்துக்குவாங்க இல்லேன்னா டிவில எதாது கார்டூன் போட்டு கூட உக்காந்துக்குவாங்க அப்டின்ற ஒரு நெலமைக்கி மாறிட்டோ
இல்லப்பா பசங்களு அந்த மாரி பண்ணிட்றாங்கப்பா அவுங்கள என்ன மாரி ஒரு நம்ம அவுங்கள நம்மோ ப்ரஷர் குடுத்தா நம்பளுக்கு நம்ப அந்த போன் நம்ம கைக்கு கெடச்சுரும் நம்ம வாங்கிக்கலா அப்டின்ற அந்த இது அவுங்களுக்கு தெரியுதுப்பா ஏ பசங்கலா அதல்லா செமையா பண்ணுவாங்க என்ன ரொம்ப அத இரிட்டேட் பண்ணி கிச்சன்ல நா அவ எதோ ஒரு டென்ஷன்ல டைம் ஆயிடுச்சுனு வேற நெனைப்போ கொஞ்சோ பரபரப்பா செஞ்சிட்டுருப்பே வந்து வெறுப்பேத்து என்னமொ வந்து தேவயில்லாத மாரி வந் தேவயில்லாத ட அந்த பேச்செல்லா அவுங்க வந்து பேசிட்டு இருப்பாங்களா கொஞ்சோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா நா ச சமைச்சிட்ருக்கே இது பண்றன்பா கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரோ சொல்லிக்கிட்டே இருப்பே தயவு செஞ்சு இந்த எடத்த விட்டு போறீங்களா அப்டின்னு நம்ப திட்டுவோ பாருங்க போறே வந்து பேசுனேபாரு அப்டின்னு சொல்ட்டு போயிடுவாங்க அப்பறோ போய் ஒரு அஞ்ச ஒரு ரெ ரெண்டு செகண்ட் இப்புடி திரும்பி பாத்தா போன் இருக்காது
அது உண்மதா ஏன்னா இப்போ இதுக்கு வந்துட்டு கிராண்ட் கிராண்ட் பேரெண்ட்ஸு ஒரு காரணந்தா சொல்லனு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அதிகோ செல்லோ குடுத்து வளத்தியாச்சு அவங்க இவ என்னன்னா புடிக் கு அப்டின்றதெல்லா தெரிஞ்சு அந்த கொழந்தைங்களுக்கு ஏத்த மாரி அவுங்களே நடந்துக்குறாங்க அந்த கண்டிப்புன்றது இல்ல ஆனா எங்க தாத்தால்லா பாத்தீங்கன்னா நல்லா மெரட்டுவாரு பத்து பேர பசங்கள பாத்தவுங்கதா அ தாத்தாவா இருந்தாலு பாட்டியா இருந்தாலு சில விஷயத்த பண்ணக்க கூடாதுன்னா பண்ண கூடாது அப்டின்னு சொல்லி ரொம்ப ஸ்டிக்டா இருப்பாங்க ஆனா இப்ப அந்த ஃப்ரீடம் குடுத்துட்டாங்க என் என்ன வேன்னாலு பண்ணிக்கொன்ற மாரி ஆனா இருக்க வேண்டிய எடத்துல அந்த ஸ்டிக்டு இருந்துச்சுனாதா நம்ப கொஞ்சோ ப்ரியா இருப்போ அப்டின்றத அவுங்க யோசிக்கிறதில்ல எல்லாருமே ஜென்செட் பீப்பிள்ளா மாறிட்டாங்க என்ன பண்றது
உம் என்னப்பா பண்றது செரிப்பா பாருங்க அவுங்கள பே பேசுனா பேசிட்டேதா இருப்போ ஓகே பேசலா நா டிபன் முடிச்சுட்டு வரே பேசலாம் ஓகே பாய் ஓகே பாய்